கிசோரா
ஆமா கிஷோர் தா நீங்க ஆ சந்தோஷ் எப்டியிருக்கீங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே நீங்க
ஆ கடைசியா பல வருஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணது
ஆமா ஆமா சாப்ட்டீங்ளா இல்லையா
ம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்ட்டிங்களா
ஆ சாப்ட்டே நா என்னா சாப்டிங்க
ஆ இட்லி சாப்ட்டேங்க நீங்க
நா வந்து இங்க வந்து விஜய் பொறந்த நாள்னால இந்த இது வெஜ்ஜு பிரியாணி போட்டாங்க
ஆ ஆ நானு பாத்தே நெறைய எடத்துல போட்டு இருந்தாங்க
அப்றோ வீட்ல வந்து மீன் ஃப்ரை மீன் ஃப்ரை
ட்வெண்ட்டி ஒன் தான விஜய் பர்த்டே
இல்லல்ல ட்வெண்டி டூ இன்னைக்கு தா டுடே
ஆ அப்ப இனி எதாத பண்ணுவானுங்களா எதும் பண்ல எங் ஊர் பசங்க
நீங்க வேற ஒ ஒரே தெருல மூணு வீதி தெருல பிரியாணி போட்டாங்கப்பா சி பிரிந்தி வெஜ் பிரியாணி போட்டாங்கோ ஸ்கூல்ல ஒரு எடத்துல போட்டாங்கலா அப்பறோ இந்த சென்ட்ரு ஒரு எடோ போட்டாங்கோ அந்த லாஸ்ட்ல ஒரு எடத்துல போட்டாங்கோ
இதே ஸ்டாலினுக்கு பொறந்த நாள்னா எவனுமே கண்டு்க்க மாட்டா மிஞ்சி போனா என்ன ஒரு நாலே நாலு எல சோறு வெச்சிட்டு கிளம்பிடுவானுக ஊ பேச்சுக்கு ஒரு போட்டோ எடுத்துணு
சேரி விடு இத பத்தி பேச வேனா இப்பத்திக்கு ஏன்னா இத பத்தி பேச கூடாது
ஆ உ வாயில இருந்து என்ன வார்த்த வரும்னு எனக்கு தெரியு
ஆ ஓ அது ஓகே ஏனா இதை பத்தி பேசக் கூடாது ஏனா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு ரெண்டு விஷ்யும் பேச கூடாதுல்ல ஓ அதனால நம்ப அத பத்தி எதுவும் பேசல விஜய் பத்திதா பேசணும் விஜய் நம்ம அண்ண மாரி
ம் நம்ம அண்ண எதோ யாரோனா கூட பரவால
ஆ நம்ம அண்ண சோ அது பிரச்சன கெடையாது அதுனால நீங்க காலேஜ் போனீங்களே அ அத ஸ்டார்டிங் இருந்து தெளிவா சொல்லுங்க தெளிவா கேப்போ
போனே ஆ போய்ட்டு நேரம்பலா நானு ஸ்ரீ ஆகாஷ் அவங்க அம்மா அவங்களா இருந்தாங்கடா அவனு அவ அட்மிஷன் போறத்துக்கு போனா நா அப்டியே போய் கேட்டே கையோட சார் இந்த மாதிரி அட்மிஷன் வேணும் ஓ சி கேஸ்ட் டு சார் கொஞ்சொ பா வேணும் சார் இருக்குமான்னு பாருங்க சார் அப்டின்டு
ஆ
அப்போ வந்து அவங்க வந்து எதோ ஒரு நோட் எடுத்து பெரட்டி பாத்தாங்க ரெண்டு பேப்பர்ல அட்மிஷன் போட்டவங்க பேரு என்ன கேஸ்ட்னு நேரா போட்டு வச்சுக்கிறாங்க பில்லாய்ச்சா என்னென்ன இன்னு இருக்கா அப்டின்ட்டு எதாவது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஓ சி எல்லாமே ஃபில் ஆயிச்சு சரி எங்கன்னா ஒரு சீட்டு காலியா இருக்கான்னு பாத்தா பி சி ல இருக்கு காலியா ச
ஆ ஆ
சென்டாங்க பீ சி ல
அப்
நா சோ ம் நானு எவ்ளோவோ பேசுனே சார் இனிமே வந்து சார் கெடக்கல லேட்டா வந்துட்டே அன்னக்கு அதனால கெடைக்கல சார் அப்டின்னே
ஆ
வேற வழியே இல்ல எந்த வழி இல்ல ஒரு சீட் கெடையாது பி எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறியா இப்பவே சேத்து வுடுறே இல்லின்னா தேவயில்ல இப்பவே வெளிய கெளம்பிடுன்டாங்க
சரி நீ வேற குரூப் ட்ரை பண்ணி பாக்கவேண்டிதானே பி ஏ பி காம் அந்த மாரி
நா சி ஏ ட்ரை பண்ணே பி சி ஏ
ஆ பி சி ஏ கேக்க வேண்டியதா அதுகூட நல்ல குருப்
இல்ல நாங்கோ
நீ எல்லா பி ஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி எதுனா போட்டு வக்கீலுக்கு படியே
ஆ ஹிம் எங்க வீட்ல இதோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு மூணு வருஷொ எப்படின்னா முடிச்சிட்டா கூட ஆ
ஆ
எதன்னா ரெக்கமெண்டேஷன்ல ஐ டி ஃபீல்டுக்குள்ள எங்க அக்கா கூட்னு போய்டு மேனேஜரு அவுங்க அ
ஆ
பேசி அவுங்களுக் கீழ டீம்ல டீம்ல எதாவது ஒரு மெம்பரா போட்டு அப்டியே அப்டி நா கூட வந்துருவே நானு ஐ டி ஃபீல்டுக்க அதனால தா அவுங்க சொல்றாங்க நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி எது வேணா படி டேட்டா சயின்ஸ் படி இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல பிசிஏ படி இது எது பச்சாலு ஆமா கம்ப்யூட்ருல எது வேணா படி நா வந்து எப்டினா பேசிக் கூடோ என் கம்பன்ல ஒன்ன எப்புன்னா சேத்துருவே மத்ததுலா பச்சாலா எதுவு ஹெல்ப் பண்ண முடியாது என்னால அப்டின்ட்டாங்
எங்க காலேஜ்ல எப்டி தெரிமா
ம்
நீ அவங்க ஸ் கேட்ட நீங்க ப ஜஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்லியு பாஸ் ஆனாலே உனக் சா ஸ்டாட்டிங்கே தேட்டி வருனாங்க மாஸ்
ம் ஏ எங்க அக்கா சொல்துறா இப்ப பிஎஸ்சி எடுக்கர்து முக்கியல்ல அது நீ சவுண் ன்ட்டி பர்சன்ட்டு ஸ்கோர் பண்ணிருக்கணு டிகிரி வாங்குறப்போ இன்றாங்க
ஆ ஆ
சவன்டி பர்சன்ட்னா ஆமா வேல்யூன்றாங்க நா என்னன்னு அவ்ளோ ஸ் ஸ்கோர் பண்ண முடியு டுவெல்த்து டு லவல்த்து டுவல்த்து மாரி ஈசி இல்ல சந்தோசு அதிமா படிக்கணுமாமே
டேய் இன்ஜினியரிங்ல எவ்ளோ தெரிமா நா ஃபஸ்ட்டு பாத்தன்டா முந்தா நேத் து பாத்தே கூகுள்ல போட்டு பாத்தே என்னானா சப்ஜெக்ட் னு ஃபஸ்ட்டு இயர் ஃபுல்லாவே மேக்ஸ் தா வருது
ம்
மேக்ஸ் தவர எதுமே வல்ல மேக்ஸ் ஃபிசிக்ஸ்சு கெமிஸ்ட்ரீ மேக் சு மேக்ஸ் பேப்பர் ஒன்னு மேக்ஸ் பேப்பர் டூ
சரி ச ஆ இவனுக்கு அட்மிஷன் போட்டு வீட்டுக்கு போயில்லா
ஆ
அப்டே நின்னுர்ந்தே ஸ்ரீ ஆகாஷ் உன்கிட்ட ஒன்னு சொல்ணுன் வந்து கிட்ட வந்து சொன்னா ஏ மேல இருக்கிறவ வந்து ஶ்ரீ பரமாவோட ஃபிரெண்டு போல அப்டின்னா அய்யயோ இப்போ பேஸ்னா கெடைக்கு போல பரமாகிட்ட பேஸ்னா கெடைக்கு அப்டின் ஃபோன் பண்ணி சொன்னே அவே வந்து ரெண்டு நிம்ஷோ இருப்பா அப்டின் சொல்ட்டு ஏ எந்த ரெஸ்பான்ஸு இல்ல நா என்ன நெனச்சன்னா ஆ அப்போ எக் இ இக்னோர் அவாய்ட் பண்றாரு போல என்ன அப்டின் நெனைச்சிந்தே ஆ அவரு அதுக்குள்ளே போய் பேசிட்டு இருக்குறாரு
ஆ ஆ
அவுருக்கு தெரிஞ்ச செங்கல்பட்டு புரொஃபசாருக்கு ஃபோன் பண்ணி அங்கிரு வந்து அம்பேத்காருக்கு ஃபோன் பண்ணி அங்க கூப்ட்டு என்ன கேட் டு பிரின்சிபல்லா கூட்னு போய் பேசி ஒத்துக்கல பிரின்சுபலு
என்ன சொன்னாங்க
எங்க ஹச் ஓ டி வந்து சொல்றாரு மேடம் பாவோ மேடம் பையனுக்கு அப்பா அம்மா இல்ல ஓ சி கேஸ்ட் டு ஒரே ஒரு சீட்டு குடுத்தா முடிஞ்சிரு அப்டின்லா கேட்டாங்க
ஆ ஆ
பிரின்சிபல் இல்ல ஆவாது ஓ சி க்ளோஸ்டு அவ்ளதா அப்டின்றாங்கோ
அவுங்களுக்குனு ரூல்ஸ் இருக்குல்லடா அவுங்க கவர்மெண்ட் காலேஜ்ல அவுங்க சொல் இவ்ளதா லிமிட் சீட் அலாட் பண்ணணு சொல்லுவாங்கோ அதுக்கு மேலே அலாட் பண்ண முடியாதுல்ல சீட்டு
கர்ட்டுதா வேற என்ன பண்ண முடியு
இன்னைக்கி ஆனா எல் என் சி காலேஜ்ல ஆஹ் கவுன்சிலிங் எல் என் சி காலேஜ்ல போட்ருந்தா கெடச்சிட்டுருக்கு
இப்ப கூட ப கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டனே
திரும்பியு போட்டுக்கிறியா
போட்டே இப்போ ரெண்டு நாள் முன்னாடியோ மூணு நாள் முன்னாடியோ போட்டே
திரும்பியு ஃபஸ்ட்ல இருந்து போட்டியாடா
ம்
எவ்வளோ கேச்சாங்க எவ்ளோ கேட்டாங்க
ஆ முன்னூறு ரூபா முன்னூறு ரூபா போட்டே
எங்க போட்ட கூட்டு ரோட்ல அதே எடத்தில்லயா
ஆ அதே எத்துல குளோஸ் ஆயிருச்சு இப்போ
லைசன்ஸ் இப்ப என்னாச்சு
லைசன்ஸ் இன்னைக்கி போயிட்டு அப்ளே பண்ணோ எட்டு போறதுக்கு கூப்புடுவாங்க இருவத்தஞ்சா தேதி ஆமா இருபத்தஞ்சு இது நாளான்னைக்கி நா இருத்தஞ்சு மூணு நாள்ல கரெக்டா இருபத் ஆ ஹா இல்ல இல்ல இருவத்தஞ்சா தேதி போயிட்டு எட்டு போறதுக்கு அப்ளே பண்ணோ
ஆ ஆ
அதுக்கப்றோ அவுங்களே ஒரு டேட் குடுப்பாங்க அன்னைக்கி வர சொல்லி அன்னைக் போய்ட்டு எட்டு போட்டா முஞ்சுசு லைசென்ஸ்சு
கரெட்டுதா கரெட்டா போடு தல்ற கில்ற போற வண்டிய
சார் சொன்னாரு
ஆ ஹ
ஏய் நா வேணா நந்தனம் தியாகராஜா காலேஜ் போய் போய் பாரு கம்மி ஃபீஸ் தா அப்டின்னாரு இல்லன்னா நந்தனம் கூட போய் பாரு நா பேசுறே பிரின்சிபல் கிட்ட
ஆ
அப்டின்னாரு செரிங்க சார் அப்டினா உங்க அப்ளிகேஷன் குடுனு சொல்லி வாங்கிக்கினாரு அந்த அம்பேத் கார்ல ஒரு சார் ஹச் ஓ டி
ஆ ஆ
அப்றோ செரி வீட்டுக்கு வந்தனும்மே கூட்ரோட்ல இருக்கறப்போ அ அப்ளிகேஷன்லா வாங்கிக்கினாங்க இப்போ வீட்டுக்கு இப்போ கெமிஸ்ட்ரி பரமா ஃபோன் பண்ணா
என்ன சொன்னாரு
டே நா வந்து அம்பேத் கார்ல எவ்ளோ பேஸ்ட்டேன்டா நானு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இல்ல ஓசி கெடையாதுட்டாங்க வேற ஏதா காலேஜு வேணும் அ எதிர்பாக்கிறீயானாரு ஆமாங்க ஐயா நந்தனமும் பாக்றேங்க ஐயா அப்போ பொன்னேரி அந்த மாரி ஓகேவா உனக்கு அங்க வாங்கி குடுத்தா அப்டின்னாரு
ஆ
ஆ பொன்னெரியு ஓக் ங்கய்யா நந்தரம் இல்ல பொன்னேரி ரெண்டத்துல எது வாங்கி குடுத்தாலு நா சேர்ந்துக்கிறேயா அப்டின்னாரு
நீ அப்டி சொல்லிருக்க கூடாது எந்த காலேஜ் னா வாங்கி குடுங்க நா சேர்ரன்னு சொல்லிருக்கணு
அதாண்டா ரெண்டுக்கு ரெண்டத்துல எது வாங்கி குடுத்தாலு சேந்தரு
ஆஹான்டா ரெண்டு காலேஜ்லயுமே இதுவா சொல்லக்கூடாது டா
ம் அவருக்கு அங்க தண்டா ஆளு தெரியுமா
ஆஹா ஒங்களுக்கு எங்க ஆளு தெரிதோ அங்க ஆளு கொஞ்ச கிட்டற மாதிரி தேடுங்கையானு சொல்லிருக்கணு
இங்க அவ் கவுர்மண்ட் காலேஜு அவ்வள தான இருக்குது
அவர் பிரைவேட்ல கூட பேசுவார்லா
பிரைவேட்ல நா தான காசு கட்னு அவர் பேசுறது முக்கியல்ல நா தான காசு கட்னு அப்டி இருந்தா நானே பிரைவேட்ல பேசி சேந்துர மாட்டனா போய்ட்டு கவுர்மண்ட்டு எதுக்குனா கவுர்மண்ட்டு யாரு ரெக்கமண்ட்டு இருந்தா தா சீட்டு கெடைக்கு அங்க
ஜெயா காலேஜ்ல இன்னைக்கு ஒரு பொண்ணு ம் நாப்பத்தியானா நாப்பது ஐநூறு வருஷத்துக்கு
என்னாது
இன்னக்கி வீடியோ கால் பண்ச்சு டா ஜெயா காலேஜ்ல இருந்து கிளாஸ்ல இருந்து பென்ச் இகுதுல ஓன்ஜு
ம்
அது அப்டியே பிச்சினு பிச்சினு வருது அந்த பென்ச்சல்லா வீடியோ கால் பன்ச்சு வே டேய் இப்ப நம்ம ரங்க நம்ம ஸ்கூல்ல பழைய பில்டிங் இருக்குது அது மாரி இக்குது உள்ள பென்சல்லா நாளாஸ்துலையா இருக்குது நல்லாவே இல்ல பென்சல்லா
ஏ அங்க டீச்சர்ஸ் கூட ஒரு மாரி ஸ்ரிட்டா யா எழுத விடாம பண்றவாங்கலாடா எக்ஸாம
இது ஸ்கூல் மதிப்பு உண்டா மினிமம் டெ நீ டென்த் பேந்ர பேந்ர படுச்சுருப்ப பாரு அது மாரி போகு
அதே மாரிதா போகுது அதுனால தா அங்க சேராதன்ட்டா அங்க பச்சவனே
டேய் அங்க வேஸ்ட்டு டா அந்த காலேஜு
அதா சொன்னா வந்து சேந்தே சேந்துராத வருத்தப்படுவ
அயேதா
அதுக்கேத்த மாயி இவன எக்ஸாம் எழுத விடாம நெறையா எக்ஸாம் எழுத வி டாம் பிளாக்மெயில் பண்ணி என்னா டைம் ஆச்சு
நா பண்றே